ஹலோ
ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் நல்லா கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கும்கோம் நல்லா இருக்கே இப்பதா சாப்பிட்டுட்டு இரு எடுத்துகிட்டு இருக்க
நான் இனிமேதான் சமைக்க வைக்கணும் இனிமேதான் சாப்பிடணும்
டைம் என்ன ஆகுது ரெண்ட்ரை ஆயிருச்சு
ரெண்ட்ரை ஆயிருச்சு பரவாயில்லை இனிமேதான் நான் சமைக்கணும் ஆமா காலையில லேட்டாாதான் சாப் ஆமா காலையில லேட் ஆயி சி எந்திரிக்க மெதுவாதான் எந்திரிச்சன்னா அதனால பயினொரு மணிக்குதான் டிஃபனே சாப்ட்டன் அதனால இனிமேதான் நான் சமைச்சு சாப்டணும்
ம் ஞாச்சுக்கெலமண்றது நாலயா லேட்டா சமைச்சுக்கலான்
ஆமா சண்டே தானே இன்னிக்கு
சரி சரி ரன்றக்கு சமைச்சு நாள்ற அஞ்சு மணி ஆய்டுமே மதியா
நாலு ஆமா ஒரு மணி நேரத்துல சமைச்சிருவேன் நாலு மணிக்குல்லாம் சாப்ட்டுருவேன்
சரி சரி என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க
பாவக்காருக்கு சரி அத வச்சு எதாவது சமைக்கலாமா யோசிக்கிறேன் பாவக்கா ரொம்ப ஒடம்புக்கு நல்லது இல்ல அந்த கசப்புக்காக அதனால ரொம்ப நாள் ஆச்சு வயிறையும் கொஞ்சம் கிளீன் பண்ணும் பாவக்காலாம் சாப்ட்டா
ஞாற்றுக்கெலமண்றதுனால
இல்ல இல்ல நான் வந்து பியோர் சைவம் அதனால
பியோர் சைவமா ஆஹ் இது எப்படி பியோர் சைவமா இருக்க முடியுது
அப்டியா நா ஒரு காலத்துல சாப்ட்டுட்டு இருந்தன் அப்புறம் என்னமோ எனக்கு புடிக்கல ஏதோ ஒன்னு சாப்ட்டன் ச கனோ ஏதோ சாப்ட்டன் ஒன் டைம் வாமிட் எடுத்துட்டன் சின்ன புள்ளையில அன்னையில இருந்து நான் வந்து நான்வெஜ் சைடே போறதுல்ல
சின்ன புள்ளையில இருந்தே சாப்டுறது இல்லையா
ஆமா சின்ன பிள்ளைல சாப்ட்டுட்டு இருந்தன் ஒரு கட்டத்துல எதையோ சாப்ட்டு வாந்தி வந்துச்சா அனைலிருந்தே அப்டி
ஆஹ் யோ எனக்கு லான் நான்வெஜ் இல்லாம ஒரு நாள் கூட சாப்பாடு எறங்கவே எறங்காது
டெய்லியா
டே மட்டும் எங்க வீட்ல சாம்பார் வைப்போம் அன்னைக்கு குமே எனக்கு ஐயோ ஏன் தான் சாப்டற நேரம் வருதுன்றுக்கும் ஏன்னா பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஆம்லேட் போட்டு சாப்ட்டாதா அதான் ஆ ம்லேட் போட்டு சாப்ட்ட தான் நா சமப்பேன் நான் தான் சமப்பேன்
ரைட் ரைட்டு
இங்க அஞ்சு நாளும் எதாவது நான்வெஜ் ஜி மீனு கறுவாடு சிக்கன் மட்டன்
அப்டி அப்டியா எனக்கு நான்வெஜ்ஜா வந்து சுத் தமைக்க தெரியாது நா வெஜ்ஜே செஞ்சு சாப் பழகுனதால வெஜ்ஜு சாப்ட்டு நா கல்யாண்பண் நல்ல வேல எனக்கு வந்த கணவருமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு அதுனால எனக் ந்து ரொம்ப ஈஸியா போச்சு வெறு வெஜ்ஜா சமச்சு சாப்ட்டுட்டுருக்கோ
ஆமா
இல்லனா அவுங்க எதாது கேப்பாங்க இது செய்ங்க அது செய்ங்கன்ட்டு
உம் ஆமா
ம் ஹும் செரி செரி ஆனால எல்லா டைமும் வெஜ்ஜிதா நாங்க வாரத்துல ஏழு நாள் நான்வெஜ்தா ரெண்டு நாள் அந்த செவ்வா வெள்ளி ரெண்டு நாள் மட் டு சாம்பார் இல்லனா பருப்பு கொழம்பு நா தா எங்க வீட்ல சமப்பே ஆ எல்லாமே சேத்துடு பிரியாணி தவிர எல்லாமே செஞ்சுருவே இன்னக்கி எங்க வீட்ல பிரியாணி சிக்கன் பிரியாணி எங்க அத்த ஆமா
நல்லது நா வெறு பருப்பு பருப்பா வச்சு டெய்லி ஓட்டுட் ஓட்டிட்டு இருக்க ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் சாதம் ரசம் ஏதோ பொரியல் உப்மா அந்த மாரிலா சாப்ட்டுட் இருக்க எல்லாருமே அதா கேக்குறாங்க எப்டி நான்வெஜ்லா சாப்பிடாம இருக்க அப்டினு ஹலோ கேக்குதா உங்ளுக்கு
ஹலோ
ஆ கேக்குதா ஆமா நெட்வொர்க் இஷீனு நினக்கிற தீடிர்னு எனக்கு உங்க வாய்ஸ் கேக்ல
ஓகே ஓகே
இல்லவே நான்வெஜ்ஜ விட வெஜிடேரியன் தா செய்றது கொஞ்சோ கஷ் எல்லா காய்கறியு உட்காந்து வெட்டணு சமைக்கணு இதை விட எக்ஸ்ட்ரா டைமிங் தா ஆகு வெஜிடேரியன் சமக்கிறதுக்கு ஆமா ஐய நங்க எங்க ஆ நானா வெஜ் நான்வெஜ் தா கரக்டா ஒரு மண் நேரதா ஆகு சட்டுன்னு குக்கர்ல போட்டா வேல முடிஞ்சுச்சு ஆனா நா வெஜிடேரியனுக்கு காய்கறிய கட் பண்ணி அத வேக வச்சு திரும்ப தாளிச்சு நிறய வேலையா இருந்த மாரி இருக்கு எனக்கு நான்வெஜ் தா சமக்கிறதுக்கு ஈசியா இருந்த மார் இருக்
எனக்கு சமைக்கவே தெரியாது நான்வெஜ் அதா எங்க வீட்ல கேட்டுட்டு இருந்தாங்க நீ கல்யாண ஆயி போயிட்டா நான்வெஜ் ஜ்லா செய்ய கத்துக்கணுமே அவருக்கு உன் கணவர் சாப்டுவார்னா நீ கத்துக்கணுமே சமைக்கணுமே அப்டின்னாங்க நானும் பயந்திட்டுருந்த அத போய் எப்டி நாம தொட்டு களிவி இழுவி பண்றது அப்டின்னு எனக் க்கு அதெல்லா புடிக்காது எப்டி பண்ணுவோ அப்டின்னு நல்ல வேல எனக் கு அப்டி அமஞ்சதால எனக்கு அந்த சைடே எனக்கு தெரியாது அது எப் எப்டி சமைக்கணு எப்டி களுவணு செய்யணு அப்டிங்கறதே எனக் தெரியாம போச்சு எதாவது ஒரு ரெசிபி சொல்லு பாக் க்லா நீங்க பிரியாணி செய்றீங்களா அஹ் மட்டன் பிரியாணி செய்வீங்களா அது எப்டி செய்வீங்க
மட்டன் பிரியாணி வந்துட்டு ஃபஸ்ட் மட்டன வேக வெச்சுக்கணு ஏனா சிக் கன் வந்துட்டு சாப்பாடு ரைஸ் கூட போடும்போது வெந்துரு ஆனா மட்டன் வந்துட்டு வேகாது அதனால மட்டன தனியா ஒரு மூணு நாள் விசில் விட்டு எடுத்து வெச்சுட்டு திரும்ப நாம வெங்காயோ நாங்க வந்துட்டு எங்களுக்கு திண்டுக்கல் சைடு ஆனா வெங்காயோ இஞ்சி பூடு மூணயுமே அரச்சிப்போ அரச்சிட்டு அஹ் பேன்ல வந்துட்டு எண்ண ஊத்தி அந்த வாசன பொருள்லா போட்டு அந்த இஞ்சி பூடு வெங்காயம்ல அரச்சு வச்சிருக்கோம்ல அதயும் போட்டு அது நல்லா பச்ச ஸ்மெல் போற வரைக்கு வதக்கிட்டு அதுக்கப்பறம் மசாலா பொடியவல்லா போட்டு திரும்ப அந்த மட்டன் போட்டு அப்பறோ அரிசி வேற வே இது ஊற வெச்சிருக்கோனு அரிசி ஒரு பத்து நிமிஷோ இருவது நிமிஷோ ஊற வச்ச அரிசி அதயும் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிருவோ மூடி வேச்சு ரெண்டு விசில் அவ்ளதா மட்டன் பிரியாணி
கே பிரியாணிக்கு வந்ட்டு ஃப்ரெஷ்ஷாலா எது அரைக்க மாட்டாங்களா வீ் ட்ல அந்த பொடிலா வீட்ல அரச்சது
வீட்ல இருக்கிற பொடியதா போடுவோ நாங்க கொளம்புக்கு அரச்சு வச்சுருப்போம்ல்ல அந்த பொடிதா போடுவோ பிரியாணில வாங்குற மசாலா போட மாட்டோ ஆ இஞ்சி பூடு பேஸ்ட் எல்லாமே நாங்க வீட்லயே அர ச்சையா போட்டறது
ஓகே ஓகே ஆனா இப் பாத்தா குக்கர் யூஸ் பண்றதெல்லா வந்து அஹ் ஒடம்புக்கு கெடுதி
கெடுதிதா ஆனா ஆள் வந்துட்டு ஆஹ் நாங்க வந்து ஆள்கள் கம்மி வட்டால வச்சு என்ன செய்ய அவ்ளோ பெரிய வட்டால தம் போட்டு வேஸ்ட்டாதா போகும்ட்டு குக்கர்ல வெச்சர்றது
ஆமா நாங் நாங்க வந்து குக்கர் விசில் யூஸ் பண்றதே இல்ல நாங்க வந் வந்து ஜஸ்ட் குக்கர்ல வெப்ப பட் வந்து மூடி வெச்சிருவ தண்ணி கொஞ்சோ ஜாஸ்தியா ஊத்தி அப்டியே தம் போட்ற மாரி மூடி வச்சே நா எப் அப்டே பழகிட்டன்னா வெஜ்டபள் பிரியாணி த காளி சாதம் பண்ணாலுமே அப்டிதா பண்றது ஏன்னா ரெண்டு பேர்க்கு தானா கொஞ்ச தா செய்ய போறோம் சீக்கிரோ வெந்துரும் தண்ணி கொஞ்ச அதிகுமா ஊத்தி அப்டியே மூடி வ ச்சி செஞ்சுருவ அதே மாரி இன்னொரு சம்டைம்ஸ் பிரியாணி மா சாலா போடாமல்லா நா பண்ணிருக்கே எந்த மசாலாவுமே
போடாம்ம ஆஹ் புலாவ் மாதிரி இருக்கு மசாலா போடாம வெள்ளையா அது அப்பிடியும் பண்ணலா மெளகா மட்டு போட்டு கார் ரத்துகாக மெளகா மட் டும் போட்டுகுலா ச் மா தூள் எதுவும் போறாம தூள் எதும் போடாம அப்பிப்புனா பொய்வ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்ட்தா செஞ்சு குடுப்பே மசாலா போட்டாலே ஆஹ் அதா மசாலா போட்டாலே இந்த சாப்பாடு காரமா இரு கோ அப்டின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்புட மாட்றாங்க அதா நா வெள்ளையா இருக்குற மாதிரியே ரெண்டு மெளகா மட்டு கீரி போட்டு புலாவ் மாரி செஞ்சு குடுத்தர்றது ஆனா சாப்ட்ருவாய்ங்க
அதே மாரி இந்த வெஜ் வெஜ் பிரியாணியோ இல்ல தக்காளி சாதோ செய்றப்ப அந்த சோயான் சொல்லுவோம்ல அது என்ன மீல் மேக்கரா அது போட்டு சாப்ட்டா நல்லா இருக்கு நா அத போட்ருவே எப்பவ்மே நான் வெஜு பிரியாணி செஞ்சாலு தக்காளி சாதோ செஞ்சாலுமே அத கொஞ்சோ ஒரு கை பிடி நல்லா ஊற வச்சி அத போட்ருவே இப்ப நா நம்ம நான்வெஜ் சாப்டாதவுங்குன்னா அதுகூல் அது ஒரு நான்வெஜ் மறி தான இருக்கு அதோட ஸ்ட்ரக்சரு பாத்தா கிட்டத்தட்ட அப்டி இருக் கு நல்லா சாஃப்டாவு இருக்குமா அதுநல்ல ப்ரொட்டீனு நம்ம ஒடம்புக்கு அதுனால நா அதுப் கொஞ்ச அதிகமா சேத்துப்ப அது இல்லன்னா வந்து கொண்ட கடல இந்த வெள்ள கொண்டகடல இருக்குல அத வச்சி பிரியாணி ஆமா அதுஸ் செஞ்சா கூட நல்லாருக்கு
எனக்கு வெஜு பிரியாணி ரொம்போ பிடிக்கு அஹ் செர் நா செய்யவில் பிரியாணி செய்ய போம் போதுலா என் வீட்டுகாருதா சொல்லிருவாங்க நீ வெஜ்ஜு செய்றதுக்கு சிக்கன வாங்கி தர அதவுது வெஜ்ஜுக்கு பதிலு சிக்கன தூக்கி உள்ள போடு சிக்கனு பிரியாணி செஞ்சிருன்ருவாங்க அப்புடி தட்டி உட்ருவாங்க செய்ய விட மாட்டாங்க பட் தனியா சோயாலா போட்டுசெஞ்சா சூப்பரா இருக்கு செஞ்சுதரனா கேட்கவே மாட்டாங்க நீ அதலா போட்டு அவ்ளோ கஷ்டபடுறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வரேன் சிக்கன போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணிடு அப்டின்
சூப்பர் அதுக்கு பதில தான் நாங்க சா அப்புறம் எல்லாம் பன்னீர் பட் கரம் மசாலா அந்த மாதிரி அதுக்கு பதிலா ஏன்னா மஸ்ரூம்ஸ் எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆமா அத அடிக்கடி வாங்கி தந்துர்ணும் ஆமா இந்த சப்பாத்தி கூட கட்டும் நம்ம எதாது ஆஹ் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே கூட வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்ல நம்ம காலிஃப்ளவரே கொஞ்சம் அஹ் நல்லா க்ரீமியா நல்லா பண்ணி கிரேவி மாதிரி பண்ணி வச்சு சாப்ப ட்டா கூட சூப்பரா இருக்கும்
உஹம் ஏன் வீட்டுக்காரங்க அப்படி என்ன சொல்றது ஃபுல் அசைவோ பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஆடு னாலும் சரி கோழினாலும் சரி எந்த பாட்சையும் விடுறது கிடையாது
நல்லது நல்லது
எனக்கு நான் வந்து எங்க ஊர் சைடு வந்து புல்லா மீனு தான் ஏன்னா கடற்கரை பக்கத்துல இருக்கிறதுனால வாரத்துல அஞ்சு நாள் மீனு ரெண்டு நாள் வந்துட்டு பருப்பு இல்லனா சாம்பாரு ஆனா இங்க வரும் இங்க வந்த ஆடு கோழி நாட்டுக்கோழி கொடல் என்னெல்லாமோ சொல்லுவாங்க எனக்கு புதுசா இருக்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இப்டில்லாம் சாப்பிடுவாங்களா ஆனா எனக்கு நானும் ஏழு வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி வந்து எனக்கு அது பழகி போச்சு போ
ஆமா நாலாம் வந்து ஒரு ஒரு கட்டத்துல ஒரு நோட்ல வச்சு ரெசிபிஸ்லாம் எழுதி கத்துட்டு இருந்தேன் நமக்கு அது யூஸ் கோய அப்பலா கத்துக்கற புதுசு சமையல் கத்துக்கிற புதுசல ஒரு நோட் புக்ல என்னதான் நம்ம யூடியூப்ல எல்லாம் ரெசிபிஸ் பாத்தாலுமே நம்ம அந்த ஒரு பேப்பர்லயோ நோட்ல கரெக்டா எழுதி இந்த ரெசிபி இது இனு எழுதி அத பாத்து பாத்து செஞ்சா ஒரு சில டைம் வந்து ஒண்ணு பர்பெக்ட் த்தவரு ஒரு ரெசிபி செஞ்சு அ அந்த டிஷ் மேக் பண்ணி வச்சு இல்லனா அது பர்பெக்டா வரும் உடனே அந்த ரெசி சிப்பி எடுத்து நா நோட் பண்ணி வச்சுருவேன் அப்படி வச்சுட்டோம்ன்னா நெக்ஸ்ட் க் டைம் அது யுஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சும்மா எல்லா ரெசிபிஸும் எழுதி வச்சோம்ன்னா நோட்டில கன்ஃப்யூஸ் ஆயிடும் என்ன எழுதுனும் இது வந்து வன்சா இல்லையா அப்படின்னாது அதனால எது சக்சஸ்ஃபுல்லா வருதோ அந்த ரெசிபிய நா நோட்டுல எழுதி வெச்சிப்ப அப்டி பண்ணி பண்ணிதா நான் வந்து சமையல்லா கத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுதா சமையல்லா கத்துக்கிட்ட நீங்க எப்டி கத்
நா வந்து எங்க அத்த கிட்ட தா எங்க அத்த சொல்லிட்டாங்க ஒன்ன மாதிரி அவ மீன் மட்டும் சாப்ட மாட்டாமா கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவ ஃபுல்லா இதா சாப்புடுவா நீ உங்க அம்மாட்ட டந்து கத்துட்டு வந்துங்கன்னாங்க எங்கம்மா சொல்ட்டாங்க நீ அங்க போய் கத்துக்க அப்டின்ட்டாங்க நா இங்க வந்ததுக்கப்பறோ எங்க அத்த சொல்ல சொல்ல நா நோட்ல எழுதி வச்சிருக்கே
சூப்பர் நல்லது நல்லது ஓ நம்ம அடுத்த கால்ல